ஆ நா நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே
நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு
ஆ நல்லா கேக்குதே
சேரி சேரி சேர் ஓகே
இப்ப நல்லா கேக்குதா
ஆ எனக்கு நல்லா கேக்குது மதியோ என்ன சாப்ட்டீங்க
மதியம் இன்னைக்கு மோர்க் குழம்பு ஆ பொரியல்
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க வந்து இன்னைக்கி ரசமு உருளக்கெழங்கு சாப்ட்டோ
சேரி சேரி அ அ
ஆமா காலையில என்ன சாப்ட்டீங்க
காலையில இனைக்கி பூரி கெழங்கு பூரி மசால்
அது நல்லா இருக்குகு நல்லா பொஃப் பொஃப்ன்னு பூரி இருந்துச்சுன்னா அது சாப்பட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு
டேஸ்டா இருக்கு ஆமா கொழந்தைக்கு லீவு இருந்தது சேரி காலைல பூரி பண்ணலான்னு சொல்லி பண்ணோ எல்லாருமே சாப்ட்டோ நல்லா இருந்துச்சு அப்ப உங்கள நெனச்சுக்கிட்ட உங்களுக்கு பிடிக்குமே நீங்க சாப்ப டுவீங்க விரும்பி இன்னன்னு
ஆ நா அந்த மழ பெய்றப் போ இந்த மாரி பூரி உருளக்கெழங்கு சாப்படுறப்ப ரொம்ப நல்லா இருக் சுவையா இருக்கு அது அந்த கிளைமேட்டுக்கு
ஆமா ஆமா போன தடவ குற்றாலோ போறப்ப சாப்ட்டோமே குளிச்சுட்டு வந்து அ சூடான பஜ்ஜி வட ரொம்ப நல்ல ஜாலியா இருந்தது அந்த ட்ரிப்பு
ஆமா அங்கே குடுக்குற அந்த மா உருளக்கெழங்கு மசால் பூரியிலா வந்து அது நல்லா டேஸ்டாவு சுவையாவு இருக்கு நம்ம பண்றத விட ஆமா
அப் குளிச்சு வந்து ஈரமான துணியில வந்து அந்த பஜ்ஜி சாப்பறது அது எண்ண பலகாரந்தா இருந்தாலு சாப்பறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டா நல்லாதா இருக்கு அது
ஆமா ஆமா நமக்கே தெரியு இவ்ளோ நம்ம சாப்பட கூடாதுன்னு ஆனாலுமே நம்ம வந்து அந்த சூடா அந்த கிளைமேட்டுக்கு நல்லா கூலிங்கா இருக்கறப்போ நம்ம சாப்படுறப்போ அது நல்லா
ம் கரெக்ட்டு கரெக்ட்டு தா இந்த வருஷோ போற மாரி பிளான் இருக் கா நீங்க
இந்த வருஷம் போற மாரி பிளான் எதுவு இப்போதைக்கு எதுவுமே இல்ல சீசன் முடிஞ்சிரும் போல பிளான் போடுறதுக்குள்ள
இல்ல இல்ல இப்பதா சீசனே ஆரம்பிச்சிருக்கு இந்த மாசத்துல இருந்தா சீசன் ஆ
ஆனா தெரியல அந்த பிளானிங்ல்லா இப்போதைக்கு எதுவுமே இல்ல போற மாரி எனக்கு தெரியல பாப் போ ம் ஆனா இங்கேயே ஊ இங்க இருக்கற பெங்களூரே வந்து நல்ல குழு குழுன்ருக் கறனால வேற எந்த ஒரு குளூர் எடத்துக்கு போகணுன்
தோ தோண மாட்டேங்குது கரெக்ட்டு தா ஆனா இங்க சவுத் சைட்லல்லா நல்லா வெயில் அடிக்குது ம் எல்லாரு சேர்ந்து கொடைக்கானல் அந்த மாரி போற மாரி பிளான் பண்ணிருக்காங்க இப்ப நாப்பது பேர் சேந்த் து குற்றாலம் போற மாதிரி பிளான் இருக்கு அண்ண ஃபேமிலிய எல்லா சேந்து போறாங்க ஆமா ஜாயின் பண்ண சொல்றாங்க
ம்
நீங்களும் வாங்க சேந்து போவோ
ஆ கண்டிப்பா கண்டிப்பா போலா எப்ப எப்ப போற மாதிரி ஏதாவ்து தேதி ஏதாவ்து வச்சிருக்காங்களா
ஆமாம்மா இப்ப ஜூன் லாஸ்ட்டு ஸ்ட்டு வீக் போற மாதிரி பிளான் இருக்கு இங்க இருந்து எல்லாரும் வேன் எடுத்துட்டு குற்றாலம் போய் ஒரு ஃபை டேஸ் இருந்துட்டு அங்க இருந்து சாப்ட்டு இங்க இருந்து சமையலக்கார ரெண்டு பேர கூட்டிட்டு போறாங்க அங்கயே சமைச்சு சாப்புட்ற மாதிரி பிளான் இருக்கு நீங்களு வாங்க ஜாயின் பண்ணிக் கேங்க போயிட்டு வருவோ
ஆ கண்டிப்பா கண்டிப்பா வார இறுதியில இருந்துது வார இறுதினா அந்த வெள்ளி சனி ஞாயிறு இருந்தா கொஞ்ச சௌரியமா இருக்கும் அந்த நடு வார நடுவுல இருந்துச்சுன்னா அது கொஞ்சோ கஷ்டோந் தா யோசிக்
அ சேரி சேரி நா கேட்டு வேண்னா சொல்றே கேட் டு எனக்கும் கரெக்டா தெரியல நா கேட்டு சொல்றேன் உங்களுக்கு
ஆ சேரி சேரி ஓகே ஓகே போய் ஆனா காட் லாஸ்ட்டு போன வருஷம் போனது நல்லா இருந்துத் து வந்து சீசனே வந்து நம்மதா தொடக்கி வெச்ச மாதிரி இருந்தது
ஆமா ஆமா அதிக கடைகள்ல்லா இல்ல மினிமமாதா கூ டோ இருந்தது நல்ல சீசன் அப்பதா ஆரம்பிச்சதுனால
ம் ம் ஆமா ஆமா அதுலயுமே அந்த பொடி தோச அந்த ஆணியன் பொடி தோச வெங்காயம் ஊத்தாப்பம் பொடி தோச தா இருக்கறதுலே ரொம்பன் சுவையா இருந்தது
ஆ ஆ
துவே முடிய மாட்டிங்குது
ஆ அது குளிச்சுட்டு வந்து நல்லா சூடா சாப்புட்றதுக்கு ரொ ம்ப ந அருமையா இருந்தது
ஆமா ஆமா கரெக்ட்டு நீங்க சொல்றதுமே பாப்போ இந்த வருஷோம் போகணுன்னு நமக்கு தலையில எழுதிருந்தா நம்ம கண்டிப்பா போவோ
இந்த வருஷோ அந்த மாதிரி பிளான் இல்ல ஹோட்டல்ல போய் சு சாப்புட்ற மாதிரி பிளான் இல்ல எல்லா மே வீட்ல இருந்து தயார் பண்ணி நாபது பேர் போறதுனால ஆ சமையல்கார கூட்டிட் போயிட்றாங்க அங்க போய் சமைச்சு சாப்புட்ற மாரிதான் பிளான் இது இருக்கு
ஆ சே சே ஆமா அதுதா வந்து காசு கட்டுப்படி ஆகும் ஹோட்டல்ல போய் உக்காந்துகிட்டு நான் ஒண்ணு சொல்ல அவன் ஒண்ணு குடுக்க அது அது ரொம்ப கஷ்டமா போயிரும்
கரெக்ட்டு தா அதுவும் சின்ன கொழந்தைங்க கூட்டிட் போறது அவங்களுக்கு பசி நேரோ கரெக்டா பாத்து குடுக்கணும் ஹோட்டல்ன்னா அந்த நேரத்துக்கு போனா தான் கெடைக்கும் இதுன்னா எப்ப வேணாலும் நம்மப் ப்ப வு அருவில போய் குளிச்சுட்டு வந்து வீட்ல சாப்புட்றதுக்கு ரெடியா இருக்கும்
ஆ ஆமா அங்க இருக்குற கடைகள்ளுமே வந்து ரொம்ப சின்ன சின்ன கடையா ஒரு அஞ்சாறு பேர் கூட ஒன்னா உக்காந்து சாப்புட முடியாத மாரிதா இருக்குது அப்புடி இருக்கிறப்போ நாப்பது பேர்ல்லா போறது கட்டுப்படி ஆகாது
அது ஒருத்தர் சாப்ட்டு எத்திரிச்சி முடிச்சோனதா அடுத்தவுங்க ஒக்கார மாதிரி இருக்கோ அது குரூப்பா போறா ரொம்ப கஷ்டோந்தா அதுவு காசு வந்து சரியான காசா இருக்கோ கொஞ்சமா சாப்ட்டா அதிக பில் வந்துரோ அதுல்லா கட்டுபடி ஆகாது
ம் ஆமா ஆமா பாப்போ நம்ம போகணோனு இருந்தா போகணோனு நமக்கு இந்த வர்ஷோ இருந்தா நம்ம கண்டிப்பா போவோ ஆமா கண்டிப்பா கண்டிப்பா போயிட்டு வ ருவோ நம்ம சேரி சேரிங்க
சண்டே இன்னா பண்றீங்க ஃப்ரீயா இருப்பீங்க
சாட்டர்டே சண்டே வந்து அஞ் அடு த்த அஞ்சு நாள் ஓடுறதுக்கு இந்த ரெண்டு நாள் வந்து ஓய்வெடுக்குற நாட்கள் மாரி இருக்கோ ஆனா வந்து இந்த ரெண்டு நாட்கள்லயுமே வந்து எங்கயாவது போய் அலஞ்சிட்டு வந்தோம்னா அடுத்து வர அஞ்சு நாள்ல வந்து மொத ரெண்டு நாள் மூ ணு நாள் வந்து ரொம்பவே சோர்வா இருக்குற மாதிரியே ஃபீல் ஆகோ
ம்
அதால ரொம்ப ரொம்ப ரொம்ப தேவை இருந்தா மட்டுந்தா சனிக்கெழமயு ஞாயித்துக்கெழமையு வெளியே போறது இல்லன்னா வெளியவே அப்ப வீட்ட விட்டு வெளியே போறதே இல்ல
கரெக்ட்டுதா நல்லா ரெஸ்ட் எடுங்க ரெண்டு நாள் கெடச்சிருக்கு ரொம்ப அதிகமா டி வி பாக்காம ஃபோன் ப பண்ணாம ஃபோன் நோண்டாம ரீல்ஸ் எல்லா பாக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க அதா நல்லது
ஆ ஆமா உங்களுக்கு எதாவது எதாவது பிளான் வெச்சிருக்கீங்களா இந்த சனி ஞாயிறுல
ஆ இன்னக்கி சாய்ங்காலோ கோயிலுக்கு போற மாதிரி பிளான் இருக்கு சனிக்கெழம ஈவினிங் வந்து பெருமாள் கோயிலுக்கு போற மாதிரி பிளான் இருக்கு
ம்
அது வாரோ வாரோ நாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிருவோ
அவ வீட்டு பக்கத்துல இருக்கறதுனால ஈஸியா இருக்கா அவுங்குளுக்கு க்கிற பஸ் ஈஸியா போய்ட்டு ஆ ஆ ம் ம் ஓகே செர் சேரி
பழக்கப்படுத்தணோ வாரத்துக்கு ஒரு தடவ எங்கயாது ஒரு கோவில்க்கு போற மாதிரி பழக்கப்படுத்துனாதா அவுங்களு பெரியவங்க ஆன ஒன்னே அது கன்டினியூ பண்ணுவாங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நீ சொல்றதுமே கரெக்ட்டு தா நாங்க நாளைக்கி வந்து ஒருத்தவங்களோடய சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வந்து போய் பாக்க போறோ சோ அதுக்கு முன்னாடி நாள் வந்து அவுங்குளுக்கு கொழந்த பொறந்திருக்கறனால நாங்க இன்னிக் கி ஒரு சாய்ங்காலோ ஒரு அஞ்சு மணி அ மலைக்கி முன்னாடி ஒரு ஆறு மணிக்கி முன்னாடி போயி பக்கத்துலதா வந்து ஒரு ஒரு துணி கடை இருக்கு அந்த துணி கடை வந்து ரொம்ப ரொம்ப ப ரொம்ப பிரபலமான கட ஆ நம்ம இண்டியாலயே அது வெறு கொழந்தைகளுக்கு மட்டு ந்தா ஆ வெச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு க்ரைம் சொல்லி அதுக்கு அங்க போயி ஒரு ட்ரெஸ்சு வாங்கில்லா நா
ம்
இருக்குனாங்க ஆல்ரெடி கொழந்த பெறந்து ஒரு மூணு மாசொ இருக்குறனால மூணு மாசொ ட்ரெஸ்ஸு குடுக்குறதுக்கு பதிலா ஆறு மாசோ மூணு டு ஆறு மாஸ் சோ போட்ற மாரியான் ட்ரெஸ்ஸு பாத்தா வச்சு போட்டுக்லான்றனால அந்த ஒரு ஆ லூஸ்சு வச்சிருக்கோ
செர் செரி போய் வாய்ன்ட்டு வாங்க
ஆ ஆமா அது வாங்கிட்டு வந்துட்டு அப்டியே ஸ்வீட்டு காரமு வந்து பக்கத்துல வாங்கிட்டோ அப்டினா இது மொத்தமா குடுக்குறப்போ வந்து ஓகே நிறைவாய்ரு அப்டினு நாங்க நெனச்சிருக்கோ
சேரி சேரி சேரி பண்ணலா பண்ணுங்க ஏதாச்சு என்ன விருப்பமா இர்க்கோ ப பண்ணுங்க எப்பொ போ போறீங்க இன்னக்கிப் போப் போறீங்ளா நாளைக்கு போப் போறீங்ளா
இன்னக்கி போயி ட்ர இது துணி வாங்கிட்டு நாளக்கி காலைல ஒரு பத்து மணி இல்ல பதினோர் மணிக்கி மேல இங்கேர்ந்து ஆட்டோ போட்டோன்னா அது கொஞ்சொ ரொம்போ தூரமா இருக்கு ஒரு இருவது கிலோமீட் டரு அதனால வந்து வண்டில போகல அதுக்கு பதிலா வந்து ஆ ஆட்டோலயே புக் பண்ணி போறத்தா கரெக்ட்டுன் தோணுது இப்ப ரொம்ப ரோடல்லா ரொம்ப மோசமா இருக் கு மழ ரொம்போ பெய்றனால எங்கெ குழி இருக்குன் தெரியற்துனால அப்டி
ம் சேரி சேரி நல்லது முடியுதா ஆட்டோல போயிட்டு வாங்க
கண்டிப்பா நாளக்கி வந்து நாளக்கி நான்வெஜ் நீங்க ன் என்ன என்ன வாங்லான் ப்ளான் என்ன வாங்லான் யோசனைல இருக்கீங்க
நாளக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா அங்க போகுணு ஆமா அ பங்க்ஷன் வந்து அவங்க வந்து அமெரிக்காலர்ந்து வந்து இங்கெ பண்றாங்க
ஆஹ
ஆ உபநயனம் பங்க்ஷன்ருக்கு அதனால காலைல அங்க போய்ருவோ காலைல பொயிட்டு லன்ச் முடிச்சுட்டா வர்ற மாரி இருக்கு அத்னால நாளக்கி எதுவு ப்ளான் பண்ணல
ஆ ஹா சேர் சேரி ஓகே ஓகே ம்
அவங்க வந்து ஃபங் க்ஷன் வந்து அதுவு ஒரு பதுனஞ்சு இருவது கிலோமீட்ரு தள்ளிதா போணு எங்க வீட்லேர்ந்து போறதுக்கு அதுனால காலைலே கெளம்னாலு ஒரு ஆஃப்னவரு ஒர் முக்காமண்நேரொ ஆயிரு கேப் புக் பண்ணி வந்து போறதுக்கே அதுனால போய் ஒன்னவரு டப்பாவே ஒரு வர்ஷோ ஆய்ரு ஒன்ர மண்நேரொ ஆயிரு இப்ப காலைல பொய்ட்டு லஞ்ச் முடிச்சிட்டு தா வர்ற மாதிரி இருக்கு
ம் ம் ம் ஆமா அங்கே நா கேள்விப்பட்டே ரொம்பொ வெயிலடிக்கிது யாருக்குமே சாப்புடவே தோண மாட்டேங்கிது எல்லாரு தயிர் சோறு ஆ முன்ன நாள் இருக்ற சோறுல வந்து தண்ணி ஊத் தி அப்டி சாப்புர்றப்பதா கொஞ்சோ ஒடம்புமே வந்து நல்லா ஃப் ஆ கூலா இருக்குற மாரி இருக்குனு சொல்றாங்க ரொம்பொ அலைறதே கஷ்டமா இருக்கு அலயர்தே ய அ அல அ வெளிய போனுன்னாலே ரொம்போ கஷ்டமா இருக் கு அப்டின்றாங்
ஆமா ஆமா ரொம்போ வெயிலடிக்கிது லில் வீட்லயே ஏசி போட்டு சும்மாவே ஒக்கார்ணு போல இருக்கு எங்கயு வெளிய போகவே தோண மாட்டேங்கிது சாப்பாடு ஆக்குனதெல்லா அப் அப்டியே மிச்ச இருக்கு சும்மா கொஞ்சமா ரைஸ் சாப் ட்டாலே வயிறு நெறையிற மாரி ஆயிருது எதுவுமே சாப்டவே முடியல வெயிலுக்கு அந்த மாதிரி ஆகுது
ஆ அது சாப்பாடு வந்து சாப்ட முடியாம நல்ல சில்லன்னு ஜூஸு எதாவுது ஃப்ரூட்ஸ் ஜூஸ் அந்த மாரிதா சாப்புணுனே தோனு ம் பாப்போ இந்த இந்த மழ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எதாது நல்ல நம்ம மழ மழ மழை காலம் வந்தா ம்
நாங்க வந்து இந்த காலையில வந்து தர்பூஷணி வாங்கி ஜூஸ் குடிச்சோ அது வெயிலுக்கு எதா ச்சு தனியா சாப்புன்னு சொல்லி தர்பூசனி ஜூஸ் குடிச்சோ அது கொஞ்சோ நல்லா இருந்துது
ஆ ஓகே ஓகே ஆமா
நேத்து நுங் நுங்கு நுங்கு வாங்கிட்டு வந்தோ நுங்கு நல்லா இருந்துது ஆனா என்ன காஸ்ட்லி ஆயிடுச்சு முந்தியெல்லா ஒருவா ரெண்டு ரூவாய்க்கு கெடைக்ற கெடைக்கிற நுங்கெல்லா இப்ப வந்து ஒரெண் ஒன்னு பத் பத்துருவா பன்னெண்டுருவா அந்த மாதிரி இருக்கு ஆ வெல அதிகமா இருக்கு அது நூ நூரூவா வாங் குனாலே ஒரு ஆ பத்து நுங்கு தா கெடைக்குது நூரூவாய்க்கு
ஆ செரி நம்ம வந்து அடுத்து சந்திப்போ நம்ம
செரிகோ செரிப்பா செரிப்பா ஓகே தேங்க்யூ
தேங்க் யூ